ஆ கேக்குது நீங்க இன்னு
நா நா வந்து இப்பதா வேல எல்லா முடிச்சு இப்பதா ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உக்காந்து ஃபோன் எடுத்துருக்கே நீங்க நீங்க என்ன றீங்க உங்க வேல எல்லா முடிஞ்சுச்சு
ச்சு சிஸ்டர்
ம் ம் ஆ சாப்ட்டாச்சு இட்லி பண்ணே நா வந்து இட்லி அப்றோ சாம்பார் சட் இல்ல வட கறி இன்னக்கி ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டோ இன்னிக்கு அதனால நீங்க என்ன சாப்ட்டீங்கோ
எங்க வீட்ல இட்லி சாம்பார்
சேரி ஓகே
காலைலயே பையனுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்கறதுக்காக சாம்பார் வச்சே நா அவனுக்கு அது போட்டு சாப்பாடு செஞ்சு குடுத்து அதயே இட்லிக்கு வச்சிட்டு அதயே மதியோ சாப்பாட்டுக்கு வச்சுட்டே முடிஞ்சு போச்சு வேல காலைலயே
சேரிங்க சேரிங்க
ம் ம் உங்களுக்கு பசங்க இருக்கா? ம் ம்
க்காங்க அவங்க
ஆ எத்னாவது படி க்கிறாங்க
செகண்ட் ஸ்டாண்டர்ட்
ஓகே ஓகே ம் ம்
ஸ்கூலுக்கு கெளம்பி போய்ட் தா அவுங்களுக்கு வந்து வச்ச இன்னிக் இந்த காரக்கொழம்பு போட்டு வெறு காரக் கொழம்பு மட்டு செஞ்சு அதுலயே அப்றோ வாழக்கா வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி குடுத்துட்டே
ஆ‌‌ ஆ
அப்றோ அவுங்க அப்பாக்கு வந்து முட்ட வந்து அவுச்சு போட்டு குடுத்தாச்சு
ஆ
நைட்டுக்கு வேறு எதாது சமச்சிப்போ
ஆ செர் செர் ஆமா ஒரு ஒரு பொண்ணு மட்டுந்தானங்க ஒ க்கே
ஆமா ஒரு பொண்ணுதா
சேர் சே நைட்டுக்குதா எதா செய்னு இதுக்கப் றொ காலைலயு மதியமு அந்த சாம்பாரே வச்சாச்சா அப்டியே வேல முடுஞ்சிருச்சு இதோட நைட்டு தா அது வரைக்கு கொஞ்சொ ஃப்ரீ இந்த மாவு இருந்துட்டா கொஞ்ச பிரச்சன இரு மாவில்லவனா தா எதாது என்ன செய்றது என்ன செய்றதுன் அத யோ
ஆமாங்க ஆமாங்க செரிங்க செரிங்க அப்றொ உங்க வீ ட்ல எல்லாரு வேலைக்கெல்லா போயாச்சா
ம் எங் வீட்ல எ ஹஸ்பண்ட் மட்டு தா வேலைக்கு போவாங்க. போயிட்டாங்க அவுங்களு ப சங்க ரெண்டு பேர் எனக்கு அவுங்களு ஸ்கூலுக் போயி ட்டானுங்க அதுக்குதா செரி இப்ப ஃப்ரீயா இருந்த னா ச அதா பா பண்லா ஃபோன் பண்லா அப்டின்
ஆ செரிங்க செரிங்க.
ம் அப்றம் இந்த லீவ் க்கு எங்க போயிருந்தீங்க?
இந்த லீவுக்கு எங்யும் போல மா இந்த வாட்டி போலான் நென்ச்சு பஸ்டே பிளான் பண்ணிரு. தோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணரு போலான்னே. சேரிங்கலாம். போலான் சொல்ட்டு அப்புறோ போல. அம்மா வீட்டுக்குமட்டு செ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கந்து எங்யாது போலான் பாத்தா அங்கந்து போ முடில செரி மறுப்டியு வந்துட்டு சரி நடுவ்ல எங்யாது போலான் ப்ளான் பண்ணிட்ருக்கப்போ எங்க அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி சி அத்தோட அவ்ளோதா எல்லா முடிஞ்சிருச்சி
ஆ ஆ
த முடிஞ்சது ஸ்கூலு ஓபன் ஆயிச்சி மா வுடே லீவ்வுட்டதுக்குப் பேன் நீங்க எங்கயது போனீங்க லீவ்ல
நாங்க இந்த லீவுக்கு போல அதுக்கு முன்தான லீவ் எதுவு அ ஜனவரியில பொங்கல் டைம்லபோனோ இந்த லீவுல எங்க எங்கியுமே போவே முடியல எல்லா பீஸ் கட்டுறது அ து இதுனே போயிடுச்சி
ம்
பாய் போய்ட்ஸ் அனால எங்கேயே போவே முடியல அப்பதா வந்து பொங்கல அப்பதா கன்னியாகுமரி போயிருந்தோ நல்லா இருந்துச்சி அந்த இடம் பாக்குறதுக் சன்செட்லா பாக் க்கணு அப்பிடின்னே போனு அதே பே சன்செட் பாக்கணு நல்லான்ச்சி நீங்க போயிருக்கீங்களா கன்னியா குமர்லா
இல்ல இல்ல அவ்ளோ லாங் எங்கியு போனதுல எங்க வீட்டுக்காரர் போவாரு அவர் வந்து அவர் வேல பாக்குற இடத்துல வந்து அவங்க ஓனர்ஸ் அப்போப்போ எதாவது ஓ ஊருக்கெல்லா போவாங்க எல்லா சுத்திப்பாங்க ஆ என் வீட்டுக்கார்தா நல்லா என் என்ஜாய் பண்ணுவாரு
ஆ ஆ
கன்னியாகுமரி கூட் எங்கெங்யோ போவாரு
ஆ
இரும்புறப்போல ஓடிட்வாரு
ஆனா ஃபேமிலிலா கூட்டு போ மாட்டாங்க
இல்ல இந்த டியூட்டில அதனால அவரு போ னதா ஓனரோட கூட்டிட் போனுல அதனால அவுங்க கூடயே இருப்பாங்க
ஆ ஆ
அவுங்க யாரோ வெளிய போல அப்டினா அவுங்ளோட ஆபீஸ் ஒர்க் மட்டும் பாக்கணும் போன நமன் டோ கார் எடுத்துட்டு இவரு இவரு மட்டும் தா போவாரு மத்தவங்க இருக்காங்க பட் எல்லா வந்து இவ் இவர் தா வேணும் அப்டின் சொல்லி கேக்றாங்க பேச்ல பே சி ஏ கரெக்ட் பண்ணிட்வானு
அப்ப எப்டினா நம்ம நல்லா பேசு புறவங்கள கூட்டு போனா கொஞ்சோ ஜாலியாருக்கும்
ம்மா ஆமா அவ் அவரு தா வேணும் அப்டின்னு அவரு சொல்லுவாரீங் பேய்டாரு நா நா தா வேணும் அப்டின் கேட்டு தா என்ன கூட்டு போறாங்க அப்டின் அதுதா பேச் அவ்ளோ தா பேச்சால தா மயக்றாரு எல்லாச் எல்லா வே வாட்டி எ வீட்டுக்காரர் அந்த மாரி டைப் வந்
ஆ ஆ ஆ அந்த மாரி அந்த வியாள் வேம்பு தா நல்லதே எல்லாருக்கும் நம்பிளியும் புடிக் இன்னு நமக்கும் நல்லது அதுதா
எல்லார் கூடையும் மிங்கிலாய்டுவாரு
ம் உட் அந்த மேரிதா இருக்கணும் ஒரு சில பேரு எங்யாம் அப்டியே உம்முனு கோட்டானாட்டுமே
ம் ஹ்ம் ஆமா ஆ கோவோ வரு கோவம் வந்துரு ஆச்சுனா அந்த டைம்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது
ஆ ஆ காட்டுவாங்க எல்லா பாய்ஸ்மே இப்படிதா பாய்ஸ் தா இலிச்ச வாய்ங்க வெளியில எல்லா போனா சிறிது சிரிச்சு நல்லாதா பேசுவாங்க நம்ம கிட்டதா கோவோ அங்க எங்க இருக் கோவமும் நம்ம மட்டு தா வரு
ஆமாமா ஆ உங்களுக்கு பையன் பையனா பொண்ணா உங்களுக்கு ஹ
ரெண்டு பையன் பெரியவ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்னவ எல் கே ஜி படிக்கிறா ரெண்டு பேருமே ஸ்கூலு போயிருக்கானுங்க ஏ இப்ப பெரிய சின்னவ வந்துருவா
ஆ சரிங்க சரிங்க ம் அப்புறோ அது சொல்லு நீ காரக் கொழம்பு செஞ்சாங்க என் மாமியாரு
அ ஜாயிண்ட் ஃபேமிலியா
ஆமா நானு என் வீட்டுக்காரரு என் பொண்ணு அப்புறோ என் வீட்டுக்காரரோட ஒருத்தவங்க இருக்காங்க மாமனார் மாமியார் அவ்வ அண்ண அண்ணக்கு வ கல்யாணோ ஆயிடுச்சு பட் ஒரு பிரச்ச பிரிஞ்சிட்டாங்க பட் எங்க கூட தா இப்பயிருக்காங்க சேர்ந்து எங்க கூடதா இருக்காங்க எ பொண்ணு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தா
ம் ஆ ஓ சரி
ஓகேங்களா
கு இப்போ நயன் இயர்ஸ் அத்த மாமியார் கூட தா இருக்கோ இப்ப ஒரு பைவ் மந்த்தா தா தனியா ம் ம் அப்புறோ
டிஃபன் செஞ்சா சால்லா கொழம்பு நீங்களே செஞ்சி சாப்பிடுவீங்களா இல்ல மதியானம் செய்கிறது அப்பிடியே வச்சிப்பீங்களா
இல்ல சாம்பார் தான அது மதியானதோட காலி ஆயிடு எப்பிடியு என்னா காலைலியே நம்ப இட்லிக்கு ஊட்டியாச்சி மதியமு சாம்பார் சாப் பட கூட்டிட்டா செரியாயிடு நைட்க்கா ஏதாவ து தோச சட்னி அந்த மெரி எதாது அரைக்கணு பூண்டு சட்னி அந்த மாரி ஏத அரச் க்கா தோச சாப்புட்
ஆ சரிங்க சரி உங்க வீட்டுல நீங்க செடி எல்லா வளப்பிங்களா
செடியெல்லா வளர் அது சொன்னே பசங்கள வளக்கறதுக்கே டைமு இல்ல எங்க ந பேய் செடி வளக்கறது அதுவே இங்க எல்லாருமே கேப்பாங்க எங்க வீட்லியு புதுசா வந்துரு ப்போ சொன்ன இல்ல அந்த இடத்துக்கு வந்தனே வெளியில பால்கனி மெரி இருக்கு இப்போ நல்லா இருக் ப்ப அந்த இடோ பேசஸ்ஸியா நல்லா இருக்கு இடமே அது அந்த இடத்துல எல்லா வரவுங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இங்க அழக செடியிலா வைக் இக்கலமே நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்பிடினுவாங்க எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்ல இன்னொன்னு எப்பனேனக்கு எப்பிடி சொல்றது எனக்கு அத பூ வைக்க அதெல்லா எனக்கு அந்த அளவுக்கு புடிக்காது அதனால அந்த பிளவர்ஸ்ம் வை க்க முடிலியா சே காய்கறி வைக்கலால்ல அப்பிடின்றாங்க எனக்கு அது பராமரிக்கிற அளவுக்கு எனக்கு க்க அது ஒரு இதுவுமே தெரியா திக்சு அதுமே எதுவு தெரியாது அது வே வக்கிறது வேஸ் ட்டுதா அப்டின்டு
ஆ நா வந்து இப்பதா ரீசண்ட்டா ஒரு நாலு செடி வாங்கி வச்சுருக்கே அது வாங்குனது வந் து ரெண்டே ரெண்டு தா ரெண்டே ரெண்டு பூச்செடி தா மல்லிப் பூவு க்குமல்லியு அது ரெண்டு வாங்குனே மத்தப வெதலா வச்சு ஒரு வந்து துளசி செடி ஒன்னு போட்டு வச்சே அ து நல்லா வளந்துருச்சு இன்னொனு து செடி போட்டு வச்சுருக்கே அதுவு நல்லா வளந்துருச்சு
ஆ ஆ
இது பச்ச மொளகா பச்ச மொளகா போட்டோ அது இப்பதா ரெண்டு மூணு பச்ச மொளகா தொங்குது அது மட்டு தா வச்சுருக்கோ எ பொண்ணுக்கு ஆச
ஆ இது நீங்க வந்தந்த தொட் டி மாரி வாங்கி வச்சுறீங்ளா அந்த பேக் மாரி இருக்குமே அந்த மாரியா
இல்லல வந்து சும்மா வீட்ல இருக்குற அந்த பொருளே வச்சு எதாச்சினு ஒடஞ்சி போச்சினா அத வ ச்சு போட்டு அப்டியே மண் கொட்டி அப்டியே அப்டித்தா செஞ்சிருக்கோ அதுக்குன் இன்னு நாங்க ப்ராப்பரா தொட்டில்லா வாங்ல இன்னு வா சும்மா இப்போதக்கி இது மட்டுமே செஞ்சுட்ருக்கோ எ பொண்ணுக்காக தா மெயினு அவளுக்கு வந்து இந்த பூச்செடில்லா புடுச்சிருக்கு போல அம்மா அம்மா செடி வள அப்டின் சொல்றாங்க செரி அது மே இப்ப ரீசன்ட்டா ரெண் நாளைக்கி முன்னாடி ஒரு மல்லி ப்பூசெடியோ நிக்கர் மல்லியு வாங்குனே
ம்
முன்னாடி நானுமே வெத போட்டே ஒரு மூணு செடி போட்டு வச்சோ மறுப்டியு இப்ப ரோஸ் ரோஸ் செடி வித்துட்டு வந்தா ரோஸ் செடி வாங்கனு பாப்பாக்காக அவுங்களுக்கு அதெல்லா புடிக்கு மேபி அவுங்க ஸ்கூல்ல கூட இந்த மாரி நே அவுங்க வீட்டு கார்டன்ல வந்து என்னென்ன செய்றாங்கன்ற ஃபோட்டோ வீடியோஸ்லா அனுப்ப சொல்லி ப்ராஜெக்ட் ஒர்க்கு எங்க வீட்ல ஃபஸ்ட்டு இப்போ இப்பதா வாங்கி வச்சிருக்கன் ஃபஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நாங்களா இந்த மாரி சும்மா மொட்ட மாடிக்கு மட்டு கூட்டு போய் அவங்க செய்ற வேலைய இப்பதா இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு அனுப்பிச்சி விட்டுருந்தோ அவங்க சொல்லுவாங்க நீ ச ரொம்போ லவ் பண்ற மாரி நீட்டிகனு அந்த மாரிலா அவங்க ஸ்கூல்ல சொல்லி தராங்க அதுக்காகவே கொஞ்ச
ம் ம் ம் செர்
உங்க பசங்க எல்லா எப்டி நல்லா படிப்பாங்களா
ஆ அதல்லா நல்ல படிப்பாங்க ஆ ஸ்கேட்டிங் கத்துட் டு நா அவங்க வந்து ஸ்கேட்டிங் என்னன்னா ஆஹ் அப்பப்போ ஒரு சிக்ஸ் மன்த்ஸ் ஒன்ஸ் அந்த இது மாறும்ல அப்போ வந்து ஒரு ஒரு ஒரு இந்த ரிவீல்ரிஸ் ஸ்கேட்டிங் லெவல் மாறும்போது ஒரு ஒரு ரேட்டா இருக்குது அது வந்து ஒரு ஒன்னு ஒர் தௌசண்ட் செவன்ஹண்டர் ஒரு செக்தோ செகன்ட் லெவல்கே த்ரீ தௌசண்ட் அந்த மாரி போகுதா அதனால அவங்க அப்பா பண்ண வேண்டா அப்டிட்டாங் இந்த இயர் வேணா அப் வுட்டுட்டாங்க அவனுக்கு அதுலா கொஞ்ச விருப்ப னால பண்ணிக்கிட்டு இருந்தா இதுனால வேணா அப்டினு ஓகே சிஸ்டர் பேசிட்டங்ளா அது ஒரு ஒரு வேண் சரி பண்ணுங்க இப்ப பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷ கழிச்சு நானே பண்ணட்டுங்களா
ஓகே டென் மினிட்ஸ் கழிச்சு மெசேஜ் பண்ணுங்க அப்போ வேணா பண்றே ஓகே சிஸ்டர் பாய்